ஹலோ ஆஹ் சொல்லுங்க அக்கா நல்லாருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் இன்னைக்கு பாப்பாவ ஸ்கூல் கொண்டுட்டுட்டு வந்துட்டியா
ஆமா விட்டுட்டு கூப்டுட்டு வந்தாச்சு வர வழில நல்லா மழ அங்க மழ பெய்தா
ஆஹ் எங்கேயும் நல்ல மழதான்
ஆமா இங்க ரெயின் ஸ்டார்ட் ஆயிட்ச்சு
உம் அப்ப என்ஜாய் கிளைமேட் நல்லா இனி சூப்பரா இருக்கு
ஓஹ் ஜிலு ஜிலுன்னு இருக்கு
ம் சரி மார்க்கெட் எல்லா போனியா திங்ஸ் எல்லா வாங்கிட்டியா
ஆமா மார்க்கெட் வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரூட்ஸ் வாங்குனே ஆமாம் கான்னு ஸ்வீட் கான்னு ஃப்ரூட்ஸ் ல வந்துட்டு ஆப்பிள் பொமகிரனைட் அந்திர திங்ஸ் வாங்கிட்டு வந்தான் என்ன ரேட்டா இருக்கு பொமகிரேட்லாம்
ஆமா இப்போ வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் ஹைக்ல்ல ப்ரைஸ் சைக்கிள்லாம் நல்லா எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு
ஆஹ் தேவையான திங்ஸ்ல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வர வழில அதுக்கப்புறம் ரிட்டன் கொஞ்ச நேரத்துல வந்து சமைச்சேன் அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிறதுக்கு போனே ரெய்னா இருக்கே அப்படின்னுட்டு போகும் வழியில அவனுக்கு வேற ரெயின்கோட் வேற இல்ல ரெயின் வேற வந்தது பிள்ள நெனைஞ்சிடும்னு சொல்ட்டு கடையில ரெயின்கோட்ட வாங்கிட்டு போய் ரெயின்கோட்ட மாட்டி கூப்பிட்டு வந்தேன் வீட்டுக்கு
ஓகே ஓகே அப்ப நல்லா மழ பெஞ்சுட்டு இருக்கு சென்னைல ஓகே ஓகே இப்ப என்ன பண்றாங்க
இப்போ தூங்கிட்டாங்க வந்தொன்ன சாப்பாடு கொடுத்தேன் கொடுத்து தூங்க வெச்சுருக்கெ ரெண்டு பேரையும்
ஓகே ஓகே ஃப்ரூட்ஸ்லாம் அங்க ரம்புட்டம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்திருக்கா பா
ஆன் வந்திருக்கு வந்திருக்க அக்கா ரம்பு ரங்குஸ்தான்லாம் வந்திருக்காக்கா ஆனா நான் வாங்கல அது இன்னும் கொஞ்சம் பிரெஷ்ஷா இல்லாதமாரி இருந்துச்சு அது
அப்படியா இங்க இங்க எந்த ஷாப்பு போனாலுமே ரம்பூட்டாம் ஃபுருட் இருக்கு கொஞ்சமாவது வெச்சிருக்காங்க ஆனா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இங்க ஐ திங்க் இங்க வந்து நெறய பேர் வீட் வீட்லலாம் வந்து வெச்சிருக்காங்க மரமே வெச்சிருக்காங்க ஆஹ் ஸோ மேபி ஃப்ரெஷ்ஷாக அவங்கவுங்க சேல் பண்ணுவாங்கல இப்ப ஜாஸ்திய ஒரு வீட்டு வீல எல்ல எல்லா ஃப்ரூட்டும் எல்லாருமே சாப்பிட முடியாதுல்ல அப்போ மேபி அவங்க வந்து சேல் பண்ணலாம்னு நெனைக்கிறே நால்ல ஃப்ரெஷ்ஷா தான் எந்த கடையில பாத்தாலுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு
ஆஹ் ஓகே ஓகே நான் இங்க பாத்தேன் நல்லா வேல காஞ்சு போய் இருக்கு வெளியிலலா ரம்புத்தான்லல்லாம் வெளியில எல்லாம் இருக்கும்ல அந்த தோல எல்லாம் காஞ்சு போய் இருந்துச்சு காஞ்சி சுருங்கி போய் அதனால வாங்கல இல்லன்னே வாங்கி ஸ்கூலுக்கு குடுத்து விட்டுற்லாம்
இனி வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஷான்ஸ் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் அங்க நல்லா ஹீட் இல்ல அங்க வந்து தெறம்சதே அது காஞ்சிரும் இனி ரெயின் வந்தனால கொஞ்சோ கொஞ்சோ இதா இருக்கோ நா வந்து இதுலான் ஆஹ் ஸ்விக்கில போட்டிருக்கே ஆஹ் சுவிக்கில இன்ஸ்டா இன்ஸ் இன்ஸ்டால போட்டிருக்கே இன்ஸ்டா மார்ட்ல ஆர்டர் பண்ணிருக்கே அங்க இருக்கும் போது அ ஒரு ஒரு ஃபோர் ஃரூட் இருக் கு ஃபோர் ஆர் த்ரீ தா இருக்கோ சவண்டி நைன் ருபீஸ் அந்த மாரி கெடைக்கொ ஆனா பிரெஷ்ஷா இருக்கோ அங்க இன்ஸ்டாலப்
ஆமா ஆமா ஆடர் போட்டு வாங்கறதுல ஃப்ரெஷ்ஷா இருக் ப்ப ஸ்டாபெரி ஆட் ஆட்ரு பண்ணி வாங்கியிருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷா வரு பாக்கவே அப்டி இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்ல
ஆனா எனக்கு நா அன்னக்கி க மார்க்கெட் போம் போது கொஞ்சோ ஒரு அம்புட்டான் வாங்கிட் வாங்குனே அப்றோ வீட்லலா திட்டினாங்க ஏனா எங்க வீட்டுல வந்து இருக்கு மரமே இருக்கு வீட்டுல இருக்குறத போய் வீட் ட்லருக் க்கத போய் எதுக்கு வாங்கிட் வந்த அப்டின்டு பட் வந்து இங்க எங்க வீட்டுல நிக்றது வந்து எல்லோ கலர் ரம்புட்டா சோ ஒரு இது கடையில விக்றது வந்து ரெட் கலர் அப்போ ரெட் கலரு சாப்டணுல்ல அப்ப நம்ம ரெட் கலர் வாங்கணோ தானே
ஆமா எல்லா இருக்கிற எல்ல வெரைடிலருக்கோ அதெல்லா சாப்டணுல எப்டின்
ஆமா எல்லா கலர்சையு சாப்புட்னு என்னென்ன கலர்ஸ்ல வந்தாலு சாப்புட்னு
வேற ஆப்பிள் ஆ நா ஆப்பிள் வாங்கனே ஆப்பிள் எப் எப்டி வச்சுருந்தாங்க தெரிமா கடைல சிம்லா ஆப்பிள் வச்சிருக்காங்க பேபி ஆப்பிள் வச்சிருக்காங்க அந்த மாரி விதவிதமான ஆப் ஆப்பிள் வச்சிருக்காங்க அது ஒன்னத்துக்கு ஒன்னொன்னு ரெட்டு போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஆப்பிள் முன்னூத் முன்னூரூபா போட்டுவச்சிருக்காங்க ஒரு கிலோ இன்னொரு ஆப்பிள் வந்து என்ன போட்டு சிருக்காங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா போட்ருக்காங்க அதுக்கும் கீழ ஒரு ஆப் பிள் இருக்கு நார்மலா உள்ள ஆப்பிள் போலா அது து வந்துட்டு அதுக்கு வந்து அது டூ ஹண்டரட் ருபீஸ் இப்டி வந்து பிரைஸ் வந்து இப்டி போட்டு வச்சிருக்க காங்க ஓ ஒவ்வொன்னு வெரைட்டி வச்சுட்டு ஒவ்வொத்துக்கு ஒவ்வொரு அமௌண்ட போட்டு வச்சிருக்காங்க உம்
அதே மாரி ப்ளூபெரி இப்ப ரேட் கம்மிய ஆயிடுச்சன்னு நெனைக்கிறே முன்ன ப்ஸ்ட்டு எல்லாம வந்து ப்ளூபர்ரி இங்க ரேர்றதானா ப்ளூபெரி எப்பமா வச்சு தான வர அந்த ஸ்ட்ராபெரி மாதிரி ப்ளூபெரி வந்து நா வாங்கும்போது லாஸ்ட்டா வாங்கும்போது டூ ஹண்ட்ரட் மேல கொடுத்து வாங்கினே ஒன் ஒன் பாக்ஸ் அத ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குமே அதுதா இன் நே த்தைக்கு நா போம்போது வாங்கினே ஏ ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி தா இருந்துச்சு
வாங்கிருக்கே நா போன வீக் தா வாங்கினே ப்ளூபெரி
அப்டியா நா லாஸ்டா சென்னையில நா ஒருர்க்க வாங்கு போது த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட இருந்துச்சு ப்ளூபர்ரி ஐந் நா நெனைக்கிற சீசன் டைம் இல்லனுன்னு க்கிற சீசன் டைம் இல்லயா இருக்கு ஆனா இப் இப்ப ப்ளுவ ப்ளூபரி ரொம்ப ரேட்டு கம்மியாதா இருக்கு
சரி சரி உஹ்ம்
அங்குஸ்தா ஃப்ரூட் பாத்ருக்கியா சாப்ட்ருக்கியா
ஆஹ்ஹா அங்குஸ்தா பாத்திருக்க ஆனா நா வாங்கி சாப்ட்டு பாக்கோன்னு இனிமல இனிமதானே எல்லா ஃப்ரூட்டு அந்த மாதிரி ஐட்டல்லா இனிமதானே சீசனு இ நீ வர ஆரம்பிக்க எல்லா ப்ரஷ் உஷா வரட்டு கடைக்கு இப்போ வெயில் கொறைஞ்சிருக்கு ஏ நீ மலாஸ்ட ஆயச்ச எல்லா ஃட்டோஃண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு அப்போ ஒண்ணு ஒன்னா வாங்கி ட்ரை பண்ணணு பேபிக்கு குடுத்து உடணு ஸ்கூலுக்கு ஆஹ ஒண்ண ஒண்ணா
ஆஹ் இந்த ரம்ட்டான் ஒகே நம்ம இத எடுத்துட்டு பீல் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணிட்டு குடுக்கு போது நல்லாதாருக்கு மங்குஸ்தான் எனக்கு தெரியல வீட் வீட்ல சாப்பற மாரிதா இருக்கு அது இல்லன்னா அத ஒடைக்காம குடுத்து விடணு
சரி சரி
எங்க வீட்டுல மங்குஸ்தா பிளாண்டு நிக்குது வச்ச ச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஆகு போர் போஃர் டு த்ரீ இயர்ஸ் கிட்ட ஆகு ஆனா இப்பவுமே அது பேபி பிளாண்டாதா இருக்கு
உம் நீ ரொம்ப ஏற ஆகும்னு நெனைக்கிற அது வளர்றதுக்க போ
ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஸ்லோன்ன ஒரு இன்ச் இன்ச்சா தா வளருது ரொம்ப ஸ்குட்டியாதா இருக்கு.
ஓ செரி சேரி இனி உங்க பாப்பா ஸ்கூல்ல இருந்து வருவாங்கல்ல.
ஆஹ் அவுங்க இனி இப்ப வருவாங்க.
உஹம்ஹ
எல்லாம் பிரைஸ் ஜாஸ்திய ஆயிடுச்சுட்டா. கீர எல்லா முன்னல்ல ஊர்ல ஒரு கெட்டு எல்லா பத்து ரூபாக்கு வாங்கலா இப்ப எல்லா ஒரு கெட்டு கீரையே இருபது ரூபா. அதுவும் கெட்டலாம் ஆஹ் இங்க பதினஞ்சு ரூபாவா இங்கெல்லாம் வந்து கெட் கெட் எல்லாம் முன்னெல்லா கொஞ்சோ பெருசா இருக்கோ இப்ப எல்லா குட்டியாதா இருக்கோ ரெண்டு கெட் ஒரு ரெண்டு மூணு செடி மாரிதா இருக்கோ
அப்டியா இங்க பரவால்லாம இருக்கு ஆனா பதினஞ்சு ரூபான்னு ஸ் சொல்லி குடுக்காங்க. அதுமே நா இன்னிக்கு பாத்தே மார்க்கெட் இல்ல எப்டி இருந்துன்னா அதுமே ட்ரை ஆகி போய் கிடந்துச்சு நல்ல காலையிலயே ட்ரை ஆகி கிடந்தது கீரல்லா
ம் கொஞ்ச நேரம்
வாடி போயிரும் ஆமா வெயில் வாடி வதங்கி போய் கடந்து
இன் இ அங்க நான் பாத்ருக்கேன். அது வந்து சின்ன பொடி செடி மாரி சின்ன குட்டியால்லா இருக்கும் அந்த கட்டைய வந்து குட் ட்டியா தான இருக்கும் இங்க வந்து அப்டி இருக்காது. ஊர்ல வீட் வீட்ல வளவிப்பாங்கல்ல வயல்ல வளவிப்பாங்கல்ல நம் இங்க ஊர்ல இருக்கவங்களே பண்ணி வளர்த்து சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல அப்படிப்பட்ட அவங்க கிட்டே இருந்து வாங்கினது அது வந்து குச்ச நல்லா
சரி ஓ செரி செரி அப்ப னா அது நல்ல செயற்கை உரமெல்லாம் போட்டு வளர்த்துருப்பாங்கல்ல
தெரில அத்
சாரி இயற்கை உரம் இயற்கை உரம்லாம் போட்டு வளப்பாங்க செயற்கையும் போடுவாங்க இயற்கையு போடுவாங்க
ரெண்டும் மிக்ஸ் பண்ணுவாங்க அ கீர எல்லாமே கீர எல்லாமே நீ இயற்கை உரம் போட்டு வளக்கலானா கீர எல்லாமே வராது புழு சாப்பிட்டுரு ரோஸ் பிளாண்ட கூட விட்டு வெக்க மாட்டேங்குது நா வந்து நம்ம வீ ட்ல வாங்குவோல்ல அதுல அந்த தண்டல்லாம் நம்ம வேஸ்ட் டா தூர தானே போடுவோ இதுக்கு வேஸ் டு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத் து ஒரு பெரிய பாக்ஸ் தான் அந்த ஃப்ரூட்ஸ் கடேலேலாம் ஃப்ரூட்ஸ்ல்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஒரு பெரிய பாக்ஸு அந்த பாக்ஸ் தான் அந்த பாக்ஸ் ஸ்ல மண்ணு கொட் ட்டி நட்டு வச்சிருந்தேன் அழகா வந்துச்சு ஒரு ரெயின் வந்துச்சு என்ன புழுனே தெரியமாட்டேங்குது அத வந்து எல்லாமே அந்த இலைய மொத்தமா கடுச்சு சுத்தமா தண்டு மட்டும்தான் இருக் க்கு புதினா
நானும் நான் வச்சிருக்கிறேன் நான் வந்து நான் மணல்ல இங்க மணல்லல்லாம் வைக்க முடியாதுல்ல சரி நான் ஒரு வாட்டர் பாட்டில் வேஸ்ட் வாட்டர் பாட்டில் இருக்கும்ல அதுல புதினாவ நட்டு வச்சு சுருக்கேன் அதுல வந்துட்டு கொஞ்சம்போல தேங்கா நாறு எல்லாம் இருக்கும்ல ஆன்லைன்ல கெடைக் குல்ல அத வாங்கி அதுக்குள்ள போட்டு பாட் டில்ல நெரப்பி அப்பப்ப வெங்காய தோடெல்லா இருக் குள்ள அதல்லாம் சேத்து போட்டு விடுவேன் போட்டு அதுல நட்டி வச்சு முளைச்சுது முளைச்சுதுன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி நோய் விழுந்த மாதிரி ஆச்சு நான் இல பறிச்சேன் அதுக்கப்புறம் அத தழு வர்ல ஆஹ் நோய் விழுந்து போது இந்த மாதிரி நெலல்லதான் இருக்குது ஆனாலும் அப்டி ஆச்சு இன்னொரு வாட்டி வாங்கனும்னா வைக்கணும்
என் ஹஸ்பண்ட் வீட்லாங்கே என் ஹஸ் அங்க என் மாமியார் வீட்ல வந்து வச்சிருந்தாங்க வச்சிருந்தோம் நாங்க நாங்க தான் நட்டோம் அங்க சூப்பரா நி்க்கது ஆனா என்னா பண்ட்டாங்க ஏன்னா அஹ் குட்டி பசங்க வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டாங்க இப்ப அது குச்சி தான் இருந்துச்சு லாஸ்டா நான் பாக்கும் போது ஆனா அது ஃபிரெஷ்ஷா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு மேபி அந்த மண்ணோ ட வாக்கா இருக்கலானு நெனைக்கிறேன்
ஆமா செம்மண் எல்லாம் சொல்லுவாங்கல்ல செம்மண்ணு ஆத்துமண்ணு அந்த மணலுக்கெல்லாமே நல்லா வளரும் செடி நீங்க என்ன மண்ணுல வச்சீங்க
அங்க எங்க மாமி வீட்ல வந்து செம்மண் தான் இங்க வந்து இது என்ன மண்ணுன்னே சொல்லல கரி சொல்மா நா எதோ சொல்லுவாங்க ஆ அதுதா அது ஒரு மாரி இந்த கல்லு கல்லா இருக்குமே அந்த டைப் தா இல்ல அந்த டை நா நெனைக்குறே பட் நா வந்து பின் எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பவுண்டேஷன் போட்டுட்ருந்தாங்க அது தோண்டும் போது வந்த மண்னா தான் நான் எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் செம்மண்ணு சேர்ந்த மண்ணுதா மிக்ஸ் பண்ணிதா போட்டேன் பட் வரல எ என்னன் தெர்ல
பாத்துக்கோங்க மண்ண வேனா மாத்தி பாருங்க
இனிப் இனி ரெயின் முடிஞ்ச அப்புறம் பாக்கணோ பார்த்து கொஞ்சோ ஒரோலா போட்டு விட்டு பாக்கணோ வருதா அப்டின்ட்டு எல் எல்லா அந்த பிளேஸ் சரி இல்லயா அப்பிடின்னு தெர்ல புழு வந்து டக்குன் வந்து அட்டாக் பண்ணிக்ருது
ம் புழு வந்து செடிக்கு நல்ல ஒரு ஒரோ தா ஆனா அது மண்ணுக்குள்ள இருக்கணோ
இது வந்து அந்த புழு இல்லடா அந்த லீஃபுலா சாப்பிடுமே
அந்த புழுவா
பில்லர் டைப்ல கேட்டர்பில்லர் இல்ல அந்த டைப்ல வேற ஏதோ மேல வந்து அந்த முள்ளு முள்ளு மாரி இருந்துச்சு அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு அது எப்டின்னு எனக்கு சொல்ல தெர்ல அந்த அந்த மாரி பட்ட பழோ
மண்புழுவுதா நல்ல செடிக்கு ஒரோ அது வந்துதுன்னா செடி மட் மட மட மடானு வளரோ
ம் ஹ்ம்ம்
ம் அப்ரோ என்ன இன்னிக்கு என்ன ஃப்ரூட் குடுத்து விட்டீங்க ஸ்நாக்ஸுக்கு
இன்னிக்கு நா ப்ளூபெரி வாங்குனே சொன்னல அதுதா அவ அதுதா வேணோ அப்டின்ட்டு வெச்சு விட்டே நானு ஸ்வீட் கான வந்து வேக வெச்சு குடுத்து விடுலா அப்டின் நென்ச்சே இல்ல இல்ல எனக்கு அது வேண்டா எனக்கு ப்ளூபெரி தா வேணோ அப்டின்ட்டு ஆக்சுவலி நா வாங்கிட்டு வந்து வந்து அவுங்குளுக்கு தெரியாது நா சொல்லல நைட்டு தா சொன்ன ப்ளூபெரி இருக்கு அப்டின் ட்டு ஓன்னு சாப்ட்ட மூட்ல இல்லன்னு நெனைக்கிறே ஒன்னு பிரிட்ஜ்ல வெச்சாங்க இன்னைக்கு காலைல எடுத்துட்டு போயாச்சு ஸ்கூலுக்கு
ஓகே நா வந்து இன்னைக்கு பேன் கேக் செஞ்சே பேன் கேக்கு முந்திரியு வச்சு குடுத்து விட்ட ஆனா பேன் கேக் மட்டு சாப்ட்டு வந்திருக்காங்க முந்திரி வீட்டுக்கு வந்தப்ரொ சாப்புட்றாங்க பேன் கேக் எல்லா ட்ரையாங்களு ஷேப் ஷேப்பா வெட்டி குடுத் து விட்டே சாப்டுட்டு வந்துர்ணும் ம்ஹ்
மேபி அப்ப அவனுக்கு ஃப்ரூட் புடிக்லியா இருக்கு
ஆமா
ஃப்ரூட் டைப் புடிக்கலயா இருக்கு அப்ப இந்த மாத்ரி பேன் கேக் அந்த மாத்ரி ட்ரை பண்ணி குடு
ஆமா கப்கேக் கூட ட்ரை பண்ணலான்னு இருக்க இனிமேலு வீடியோ பாத்துட்டு கப்கேக்கு ட்ரை பண்ணணு